லோ ம் என்னங்க ஆ ரொம்ப நல்லார்க்கோ
டீ சாப்டாச்சா
சாப்டாச்சுங்க நீங்க என்ன ரெண்ட் ருபா டீ தூள் வாங்கி போட்டிங்களா இல்லையா
இல்லைங்க இந்த டீ தீத்துட் தரங்க வாங்கனு
அட நாத்தொம் புடுச்சவேளே ஏ சாம்பள்க்காக ரென் ருவாய்க்கு வாங்கி போட்டு போக்க கூடாதா சச்ச சச்ச சச்ச
அதுக்காட்
ம் ஏ ரெண்ரூவா டீ தூள் தானல எவ்ளோ ஆவப்போது
மருந்து வாங்க போவே சேரிக்கா அம்மா ஃபோன் பண்ணியா அம்மாக்கு
ஆம்மா நாளைக் கண்ணாஸ்பத்திரிக்கி வரேன்னுச்சு
ம்
இல்ல நானு வரேமான் சொன்னே
ம் ஆ
நீங்க எத்தன மணிக்கி வரீக நீங்க கோயிலுக் போறீங்லாம்ல
ஆமாக்கா நாங்க நாலு மணிக்
விடிய காலம்மறையா விட்டு விட்டு கேக்குதுல
விட்டு விட்டு கேக்குதா
எங்கே நிக்கிற
வாசல்ல நிக்குறேன்கா
ஆ அப்பயுமே இப்டிருக்க ம் அத நம்மா நாளைக்கு
மாமாவியு அ ஆமா
இல்ல செல்லா வரேன்ச்சா செல்லா வர்லையா
செல்லா வேற எடத்துல காம்கிறீங்குது இங்கவல்ல அவரு டாக்ட்ரு ஒரு எடோ சொன்னாங்க அ
சேரி ஹோமியோபதியா
இல்லேல்ல சேக இல்லேல்ல சேகர் தாத் க்ளோசனவு கோப்பன்னு ஆப்டிக்கல்னு காமி அங்கே போரே
ஓ ம் இல்லல்ல இங்க காம்ச்சுட்டு இங்கே நல்லா பாப்பாகள
அத முகாம்ல எனக்கா அவ காம்ச்சா முகாம்ல காம்ச்சுதா அவ கண்ணாடி வாங்னா
ஓ
அதனால நா அங்கே காமிச்சுட்டேன்னு நா இங்கே சேகரு இங்கே தா சொன்னார் காரக்குல சீனு கூட்டு போறேன் சொன்னானா சேர் நா இங்கே போய்க்கிறே அப்டின்ட்டு உமா நாளைக்கி இங்கதா இருக் அவ உமா கூட்டிட்டு போறேன்னா அம்மாவா அப்பா உன்ய கூட்டிட்டு போரேன்ச்சு நீ யாரோட போவ
நா வண்டி எடுத்துதா போனு சந்தோஷ கூட்டிட்டு போறே
சேர் அங்கே என்ன சிவகங்கையா இல்ல கோயிலூரா
பல்லத்தூரு
பல்லத்தூரா
ம் ஏ நம்மளு கொண்டே கண்ண காம்ச்சிட் வருவோன் சொன்னே
ம் கால்ல அங்கேயே கும்பாபிஷேயகங்கறனால நால் மணிக் போய்ட்டோம்னா பாத்துட்டு பத்து பத்தரைக்குல்லா வீட்டுக்கு வந்த கிலா நாங்க அப்டித்த சொல்லுவாக என்ன பண்றான் தெரியில அத்த எப்டியு ரெண்டு மூணு கோயிலு கூட்டிட்டு போய்டு எங்ள
கார்ல போறதுனால நீங்க ரெண்டு மூணு கோயில் போயிருவிய பக்கத்து பக்கத்துல இங்க என்னருக்கு
மணப்பாற திருச்சி தானே திருச்சியில ஏதாது ஸ்ரீரங்க எங்கயாது கூட்டிட்டு போவு
ஆமா அவுங்களுக்கு ப்ரச்சனயெல்லா முடிஞ்சுடுச்சால உமாக்க உமா உட்டு ப்ரச்சனயெல்லா
கல்யாணோ பேசிக்கிட்டுருக்காக
ஓ அந்த புள்ள எப்டி இருக்கு